ஹலோ
சொல்லுங்க்கா வேற பாப்பாவுக்கு வேற கிளாஸ் எலாம் சேர்த்துட்டு இருக்கீங்களா
ஆ ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா அதாவது போன வருஷம் வரைக்கும் பசங்கள் ரெண்டு பேரும் பேட்மிண்டன் போனானுங்க ஆமா இப்போ வந்து பேட்மிண்டன்கு கிளாஸ் வந்து ஆக்சுவலா கொ ஈவினிங்
ஈவினிங் தா ஒன் அவரா டூ அவரா
ஒன் அண்ட் ஆப் ஒன் அண்ட் ஆ தான் பைவ் டூ சிக்ஸ் தேர்ட்டி ஈவினிங் போயிட்டு வந்துட்டு இருந்தானுங்க ஆஹ் அவரும் வந்து சாரும் இப்போ வந்து வேற சைடு வந்து ஆரம்பிச்சிருக்கறாரு இன்னும் பெரு சா வந்து கோர்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கறாரு அங்க வாங் கனாங் நமக்கு அது ரொம்ப தூரமாருந்தது இங்கயு நடக்குது ஆனா னா பசங்க ரொம்ப கம்மியா வரா ங்க சாருமே கொஞ்ச அவ்ளோ க்க வர்றது இல்ல இது பண்றது இல்ல சரி ஓகே அப்டின் சொல் சொல்லிட்டு இப்ப இந்த வருஷோ வந்து இத விட்டுட்டு ஆ மார்னிங் இது இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் டி டிபார்ட்மெண்ட்ல வந்து சும்மா ஃபிட்னஷூ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மார்னிங் ஃபைவ் ஃபாட்டி ஃபைவ் டூ டூ சிக்ஸ் ஃபாட்டி ஃபைவ் மார்னிங் ஆமா அது ஆமா அதுக்கு ஃபைவ் தேட்டிக்கு எந்திரக்கணு பஸ் சங்க ஃபைவ் தேட்டிக்கு எந்துருச்சு ஆமா அவங்களயே எந்திரிங்க எந்திரிங்கேனு அதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு கொஞ்ச எந்திரிங்கப்பா எந்திரிங்கப்பாண்ட்டு சொல்லி த்தி இப்ப இந்த இப்பதா ஜூன் ஃபோர்ல இருந்தான் போறங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதுலந்து போறாங்க
ம் டயடாவ மாட்டாங்ளா
கொஞ்சோ அதா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்லலா என் பொண்ணுக்குலா ரொம்ப அப்டியே டயடா அம்மா நா போகுல ரொம்ப இதுவாருந்துச்சு கை கால்லா வலிக் கிது ரொம்ப துவாருக்குது கஷ்டமாவுருக்குது ஓட சொல் ஓடுறதுமே ரொம்ப இதுவாருக்குது ஆயிக்கிதுன் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு ச்சே ஒரு ஒரு வாரொ துவாருந்துச்சு நம்ம அத விட்டுட்டோனா அப்டியே விட்ருவோ பரவால்ல கஷ்ட பர கஷ் ஷ்டமா பரவாலப்பா செயிப்பா செயிப்பானு அப்டி இப்டின்னு கொஞ்சோ இது பண்ணி இப்ப போயிட்ருக்காங்க ஒரு ரெண்டு மா மாச போயிட்டா ஒண்ணு தெரியாது அது வரைக்கு ஆம்மா
பண்ணதுல இண்ட்ரஸ்
ஆமா நம்மளு கொஞ்சோ ஏ அதுங்க இது பண்ணாம டயடாக்க வுடாம நம்ம எதா அப்டி இப்டின் கொஞ்ச பேசி ஈசி மோட்டிவேட் பண்ணி அப்படி இல்லப்பா அப்டிப்பா இப்டிப்பானு போஸ் சொல்லனு செரி பாப்போம் இப்போதைக்கு போயிட்டு இருக் க்காங்க ஆ அவங்க உங்க வீட்டுல பையன் என்
எங்க வீட்டுல அதுல்லா இல்ல மாவு கொழந் இல்ல கொஞ்ச நாள் முன்னடி கராத்தா கிளாஸ்ல விட்டோம் அது லீவு லீவு டைம்ல மட்டும் போனா உம் அங்க நறைய பேர் வந்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு செக்க்ஷன் மட்டும்தான் ஒன் மந்த் மட்டும் அட்டென் பண்ணா ஓகேவாயிடுச்சு அதுக்கப் ப்பறோ இங்க லீவ் க்கு வர மாதிரி ஆயிடுச்சு அதோட விட்டுட்டோம் அதுக்கு டிரெஸ்ஸு பேக் சே எல்லாம் வாங்குன எல்லாம் வாங்கி கடைசியில ஒரு ஒன் மந்த் ஒன்அண்டாப் மந்த் கத்துக்கிட்டேன் பேசிக் மட்டும் தெரியும் கொஞ் உம் அவ்ளோதான் அவங்களே சொன்னாங்க இப்பதான் பிக்கப் பை வென இன்னும் கொஞ்ச நாள் விடலாம்ல அப்டின்னாங்க நாங்க அந்த ஊருக்கு போய் தந்தறோன்னு விட்டுதொன்னா அதோடு முடிஞ்சு
அப்படிதான் தம்பியுமே வந்து எப் ஓ எல்கேஜி யுகேஜி படிக்கிறப்ப எல்லாம் கராத்தே போன ஓரளவுக்கு வீட்டுல இருந்துட்டு கு பத்தி இருப்பே நம்ள போட் ஹோய் ய்
அப்படித்தான் எல்லாரும் சொன்னாங்க இவானு ஏர் கிரீ துரு துரு இருக்காது கராத்தா வித்தீங்க வேற ஏதாவது உட்காந்ததுன்ற மாதிரி இதான விடவேண்டி தானே அப்டின் அப்படின்னாங்க
அதுதான் அதான் எங்க வீட்டுல எப்படிதான் பாவம் அக்காவ போட்டு புத்திக்கிட்டு இருக்கேன் சும்மாவே அக் அக்காவ வம்பளத்துக்கிட்டு இருப்பேன் அக்காவும் தம்பி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பெ செரின்ட்டு அப்ற கராத்தே வ வேணாம் அப்டின்டு விட்டு
ஒ ம் செஸ்ல கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அவுங்க வெளியில பக்கத்துல ஒரு த்தவங்க இருந்து இருக்கிறாங்க. அவுங்க வந்து இது பண்ணாங்க. டிரைனீங் மாறி குடுத்தாங்க. ம் ம் அ அப்ப அங்க போ போய்ட் டெய்லியு நைட் நைட் போய் கொஞ்சோ இந்நேரோ விளையாண்டு விளையாண்டு‌ வருவான்
சேரி சேரி உம் பிள்ளைங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இரு கோ அதுல போயிட்டா அனுப்பிட்டா பரவாயில்ல. ஆமா இப்ப ரொம்போ செஸ் வேல இல்ல எல்லாருமே செஸ் ச இது விளானு அப்பதா பிரெய்ன் ஷார்ப்பா எ ஆ
ல ஒரு மேச் ட்ல்ல நா ஜெயிச்சட்டம்மா ஒரு மேம் அடுத்த மேட்சில் இன்னொரு மேமிட்ட பண்ண சொன்னாங்க அந்த மேம்ட்ட பன்னும்போதுதா இதா ஆயிட்ட அப்படின்னா
ம் சேரி சேரி சேரி ஹ
அவுங்க நெறயா ட்ர்க் இருக்கு சொல்லித் தருவாங்க அவுங்க பசங்க வந்து ச் நிறயா இது மாரி எல்லா இது பண்ணிருக்கு இருக்காங்க. அவங்களு பொழுது போச்சு ச் டைம் கிடச்சிச்சின்னா அந்த காம்படிஷன்ல்லா வெக்கிறாங்கள்ள அங்கெல்லா போயிட்டு வருவான்
ஆ ஆமா ஆமா நம்ம பசங்கள எதுலயா ஒண்ணுத்துல சே த்து விட்டு அதுக்கு அப்புறோ அவகில அந்த காம்படிஷனுக்கு நாம கூட்டிட்டு போணு அந்த ஊர் ஊரா கூட்டிட்டு போறது ஆமா அதெல்லா நம் நம்ம வேலை அது எல்லா ஊர்லயும் கூட்டிட்டு போனு ப்ச் வெக்கணு ஆமா அதுக்கு அந்த கிளாஸஸ் கட் ஆகு அந்த கட்ட்டான கிளாஸஸம் நம்ம அந்த நோட்ஸ்ல்லா வாங்கி குடுத்து எழுத வெக்கணு இந்த மாதிரி எல்லா நம்ம ம எல்லாமே செய்யணு ஆமாமா
நம்ம இப்ப பெரிய மே ச்ல வந்து அவங்களோட ஃப்ரெண்டோட பையன் சேத்திருந்தான்னா டெல்லியில கெடச்சிருக்காம அடுத்த மேட்சு அப்போ இவுங்க எல்லாருமே ஒ ரேடியா டிக்கெட் போட்டு போய் இருந்து ட்டு ஒருல ரெண்டு நாள் சுத்தி பாத்துட்டு அப்புறோ மேட்ச் இது பண்ணிட்டு அதுக்கப்புறோ வர்லா அப்படின்னாங்க ஆஹ அந்த தனியாதா போகமுள்ள இத வச்சாவது ஒரு
ஆமா அது ஓகே தான் அது அமௌண்ட் வந்து கொஞ்சம் நல்லா அமௌண்ட் இருக்கு இருக்றவங்க அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி எங்க வேணா போகலாம் எங்க எங்க வெச்சாலும் போகலாம் ஆமா நேஷனல் லெவல் எல்லா லெவலும் போகலாம் கொஞ்சம் ஆ சொல்ற கொஞ்சம் இன்கம் இதுவா இருக்கிறவங்க ஆமா எல்லா எடத்துக்கும் நம்ம ஆ யோ கூட்டிட்டு போணுமே அது
உம் செரி உம் அதான் நான் கேட்டேன் அப்பயுமே அதான் ஒருத்தன் தானே அப்புறம் அவனுக்கு பண்ண வேண்டியதான் அப்படின்ட்டு அது லோன் போட்டு இப்ப லோன் போட்டு போவாங்களா அது மாதிரி போயிட்டு அவங்க ஒருத்த டீம்லஇருக்காங்க அதனால அ கிளைம் கெடைக்கும் அப்படி பண்ணி கலாம் அந்த மாதிரி இதுந்தாங்க
செரி செரி ஏதோ ஒண்ணு கெடைச்சா சரி தான் ஆமா உம் நம்மளால முடிஞ்சத பண்ணுவோம் உம்
வேற பக்கம் அது பண்ணிருந்தோம் இப்ப இங்க பக்கத்திலேயே கெடைத்து வெச்சிருச்சு அது மாதிரி இவனே சேர்த்துடுங்க அப்படின்னாங்க உம் ம் செரி பாப்போம் அடுத்துதான் அதுட்டு இப்ப அவங்க அப்பா கொஞ்சம் கிரிக்கெட் வெளையாடுவாங்க ங்க அவங்களோட சேர்ந்து சேர்ந்து இவனுக்கும் இன்டரெஸ்ட் அதிகமாகாயிடுச்சி கிரிக்கெட்ல
ம்
சன்டே ஆனா அவங்க கிரவுண்ட்க்கு மேட்ச் வெளையாட போவாங்களா அப்ப இவங்களும் போய்றுவாங்க இப்ப அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகுது அதான் அடுத்த சம்மருக்கு நான் ஊருக்கு வரலாம் அங்க வந்து கிரிக்கெட் கத்துக்கறேன்
ஆமா இல்ல அதெல்லாம் நல்ல விஷயந்தான் கிரிக்கெட் கத்து கத்துக்கணும் விளையாடணும் அது எல்லாமே பசங்கனா ஸ்போர்டிவா எடுத்துக்கணும் இப்ப என்கிட்ட டியூஷன் படிக்கறானுங்க ஒரு ரெண்டு பசங்க கிரிக்கெட்னா அவ்ளோதான் மேம் இன்னைக்கு இந்த மட்ச்சு எனக்கு சீக்கிரம் உ இருங்க ஆறு மணிக்கு நைட் ஐ பி லு அவன் விளாட்றாய்ங்க இவிங்க அப்டின்ட்டு அப்டியே வெறியா இருக் இருப்பானுங்க அந்த கிரிக்கெட் மேல அ அந்த லெவலுக்கு இதுவா இருக் பானுங்க
அப்டி எங்காளு அப்டித்தான் நாலு மணிக்கு மேல என்ன எதுவுே டிஸ் டிஸ்டப் பண்ணக்கூடாது சீக்கரம் சீக்கரம் படிங்க நம்ம ஒரு மண் நேரம் உட்கார வச் ச்சாலும் படிக்க மாட் டா அந்த மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க அஞ்சே நிமிஷத்துல படிச்சு முடிச்சுட்டு போயிருவான் ஆஹ் அதான் கேப்பே நா ஒரு மண் நேரம் பண்ண வேண்டியத இப்ப பாரு உனக்கு இதா இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கங்கவும் அஞ்சு நிமிஷ
உம் உம் உம் உம் ஆமா அதான் நான் சொல்லுவே என்னடா இப்டி இருக்க அப்டின்னா மேம் நான் அப்டியே கிரிக்கெட் கிரிக்கெட்டா விளையாண்டு நா பெரிய இதுவாய்ருவேன் ஸ்டார் ஆய்றுவேன் கிரிக்கெட் விளையாட ஸ்டார் ஆயிருவேன் அப்டின்ட்டு செரி ஓகே நல்ல விஷ் யந்தா ஆன நீ வந்து வந்து அதுலயே கான்சன்ட்ரேட் பண்ணாம படிக்கிறதும் பாக்கணும் ஆஹ் படிக்கேலாம் வேணா அவேங்களுக்கு ஒரு இது படிக்கலாம் வேணா அப்டியே கிரிக்கெட் விளையாண்டு நான் ஜெயிச்சு கோடிகோடியா சம்பாரிச்சிருவேன் அந்த
அது அ அப்டித்தான் எங்காலும் சொல்றாரு படிப்பு வந்து செகண்டரி தான் ஃபஸ்டு ப அப்டினாங்க இல்ல இப்ப அவுங்க அ அவுங்க ரெண்டு மூன் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க பிளேயர் பேர் சொல்லி இவுங்கல்லாம் இப்டி இருந்தா வந்தாங்க அப்டின்ம்பா நா சொல்லுவே அவுங்க இது தீம்ல வரைக்கும் அப்டி இருந்திருக்கலாம் இனி வர ஜென்ரேஷன்ஸ்ல பேசிக் இவ்ளோ இருந்தா தான் உள்ள விடுவே அப்டின்பாங்க இவ்ளோ படு ச்சு இருந்தா தான் நாலேஜ் இருந்தாதா விடுவன் சொன்னாங்கன்னா என்ன பண்றது அத யோசிக்கனும்ள இப்ப முதலேல்லா நாங்க இருக்கும் போது அப்புடித்தான் ச் இவ்ளோ படுஷாடா உள்ள என்ட்ரி விட்டுருவாங்க இவ்ளோ படு ச்சா போதுன்ருக்கும் இப்ப நெறையா படு ச்சாதான எக்ஸாம்ஸ்லா அட்டன் பண்ண முடிது அது மாரி தான் அதுக்கும் மாறிரும் அதுனால அது ஹாபிஸ் வச்சுக்கோ அ வச்சுக்கோ இத ஃபஸ்ட் பண்ணு இதுல புது பண்ணிட்டு நீ ஃபஸ்ட் எடுக்க சொல்லல மீடியமாவது வந்துட்டு அதுக்கப்றம் அதுல பண்ணு அப்டிங்கறது
போயிர்லாம் அதா கோடி கோடி கணக்கல காசு குடுப்பாய்ங்க அப்டி குடு ப்பாய்ங்க எப்டி குடுப்பாய்ங்க அப்டின்டு அதல்லாம் ஒண்ணு ரெண்டு பேருக்கு அது லக் துககே ஜெயிக்கிறவங்க ஓக் ஓகே அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகுள் பண்ணணுமே
நா அதா சொன்னே நெறைய இந்த மூவில எல்லா வருங்கள அவங்கள ஒரு ஸ்டோரிய எடுத்து போடுவாங்க இப்ப வந்து அவ்ங்க எவ்ளோ ஸ்ட்ரகுளா அந்த மூவ எல்லாம் ரெண்டு மூணு மூவி பார்த்தன் ரெண்டு பிளேயரோட மூவி எல்லாம் பார்த்தா பார்த்துட்டு அவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு நானு பண்ணி பட்டு வந்துடுவேன் அது மாரி என்னாலயும் முடியும் முடியும் அப்டிங்கிறது அது மாரி ஃபுட்டு கரெக்டா சாப்பிட மாட் அது அதுக்கு சொல்லுவோ பிளேயர் ஆகனும்னா நல்லா ஃபுட் சாப்ட்டு நல்லா ஹெல்த்தியா இருந்தாதாங்கே எடுப்பாங்க இல்ல வெஜ் ஹல்திக்கு சரி வெஜ் ஹெல்திர் இருக்கு ஆனா அப் பராபர்ரு டைமுக்கு சாப்ட்டு டைமுக்கு பாடி அப்டி எலாம் மெயிடயின் பண்ணி அப்டி இருக்கனும் அப்டிங்கறதெல்லா சொல்லுவான
உம் உம் உம் ஆமா ஆமா அதா து இப்ப இருக்க பசங்களுக்கு அதா
எல்லா பாஸ்ட் டக்கு டக்குன்னு முடிச்சிருவோ என்னால முடியும் என்னால முடியும் அது மாரி அ உங்க காலத்து எங்க வீட் ஆள் சொல்லுவாங்க உங்க காலத்துலல்ல அப்டி எங்க எங் காலத்
ஆமா ஆமா அந்த மாரி இந்த ரீல்ஸ பாத்து பாத் து எல்லாமே இன்ஸ் ன்ஸட ட டக்கு டக்கு டக்கு டக்குனு சீக்கிரமா அதாது நம்ம சொல்ல வர்ரதயே பொறுமையா சொல்லிகிட்டுருந்தா ஓல்ட் ஸ்டோரிய ஆரமிச்சிட்டிங்களா அப்டினு வானுங்க பொறும்யா நம்மஸ் சொல்லலா முடியாது யா அ அதை டக்குன்னு என்ன சொல்றோமோ நம்ம நம்ம ஸ்பீடப் பண்ணி சொல்லணு அவிங்க அவிங்களோட ரேஞ்சுக்கு போயிட் அவிங்க அவிங்க என்ன நெனைக்கிறாங்கங்றது நம்ம போவணு
அதா இழுத்து எதையு இழுக்க கூடாது எது இது வண்ண கூடாது அது மாரி நம் தனியாப் பிக்கப் பண்றா மார்ருக்கு இரு உம் நம்ம தனியா ட்ரெயின் ஆகி வர்றா மார்ருக்கு வேவேமா அதுக்கு ஸ்பீடுக்கு உம்
சொல்றீங்க
அத் மாரி லாங்வேஜும் பாருங்க கிராஸ்பின் பவர் பாத்தீங்ளா சின்ன வயசுல ப்டிருக்கும் ப
ஆமாம்மாம்மா உம் டக்குனு இது பண்ணி படிச்சுறானுங்க வச்சுட்றானுங்க ஏ ந நம்மளதா டாக்குன்டு என்னமா இதுக் தெரியாதான்ருவாங்க டபக்குன்னு ஏதாவ்து ஒன்னு என்னமோ எழுதிருக்காய்ங்கனு நம்ம யோசிச்சோனா அவ்ளோதா என்னமா அது தெர்லயா அப்டின் போயிருவாங்க ஐய யோ அப்டின்ட்டு ஆம்மா சேரி ஓக்கே ஆஹ் என்ன செய்றது அதுக் அடுத்தடுத்து ஆளுக கொஞ்சோ இன்னு ஸ்மார்ட்டா தானே வர்றாங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷன் னு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்னு ஆம்மா
அப்டி தா சொன்னாங்க நீங்க நாங்கலா ரெண்டு மூணு பேரு வளத்தோ இப்போ ஒரு இது வளக்க முடியல அப்டிங்கிறாங்க ஆனா இப்போ உள்ள பிள்ளைகல்லா கொஞ்சோ துருத்துருன்னு பயங்கர ஆக்டிவா இருக்கா ஒரு ஆள் ரெண்டு ஆளு வச்சு சமாளிக்கிறதே கொஞ்சோ தலரு உம் நம நாலஞ்சு பேர்னால என்ன குடுத் தாலு அது அசத் பண்ணிக்கிட்டு எல்லா அப்ப உள்ளவங்க அப்படில
ஆஹ் சேரி சரி சரி நா அடுத்து கால் வாப்பா அ அப்புறம் பேசவா ஆஹ் ஆஹ் ஓகே. இல்ல நீங்க தா ஆஹ்.